ஹலோ வணக்கம் தோழி
ஆ வணக்கம் தோழி சொல்லுங்க எப்டி இருக்கீங்க? ஆ நா நல்லா இருக்கன் தோழி சொல்லுங்க தோழி என்ன பேச போறீங்க?
காமா தோழி இப்ப வி இப்பப்ப பாத்தீங்கன்னா அப்டினாக்கா பாக்குற எடங்கள் எல்லா குப்பை கூளங்கள் கெடக்கு இல்லையா அத வந்து நம்ம எப்படி வந் ந்து நம்ம சரி செஞ்சி வச்சிக்கணு நம்ம வந்து எப்படி அத பாதுகாக்கணு குப்பைகள் இல்லாத வாழ்க்கையே எப்படி கொண்டு வரணு அப்டின்றத பத்தி நம்ம பேசலாம் தோழி ம் நம்ம ஒவ்வொருத்தரும் இருக் க்கக்கூடிய ஒரு முடிவுதா ம் இது அது ஆ ஆ அடுத்தது வந்து அடுத்த தலைமுறைகளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆ அதா குடுக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்டின்னு நெனைக்கிறே அத எப்டி சொல்றது நல்ல ஒரு சுகாதாரமான ஒரு சு சுத் சுத்தமான ஒரு சுகாதாரமான ஒரு எடத்த குடுக்கக் கூடிய ஒரு நிலமைய நம்மதா ஏற்படுத்தி குடுக்கணு.
ஆமா தோழி ம்
ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா இப்ப நெறைய இடங்கள்ல நீங்க எங்க பாருங்க நெறைய எந்த இடம் அதாவது ந்த வெளிநாடுகளுக்கு நம்ம நாட்டுக்கு உள்ள வித்தியாசத்த பாருங்குள அவுங்க ஒவ்வொருத்தருமே வந்து இது நம்ம நாடு நம்மளோடைய எடமா இல்லாட்னாலு இந்த எடத்துல குப் ப்ப கொட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கட்டுக்கோப்பா இருக்குறாங் ஆனைல் ஆனா நம்ம ஊர பொறுத்தளவு இது நம்ம எடமா இருந்தா என்ன அடுத்தவுங்க எடமா இருந்தான்ன நம்ம எடத்துல குப்ப கொட்டனு அத அவுங்க எ டத்துலயு குப்பைய கொட்டுறாங்க அதே சமயத்துல அடுத்தவங்க வூட்டு எடமா இருந்தாலு கொண்டு போ குப்பைய கொட்றாங்க ஆ நீங்க இங்க ஒரு இல்ல ஒரு பொறம்போக்கு எடோ கெடச்சிச்சி அப்படின்னாலு அந்த எடத்துல கொண்டு போய் குப்பைய கொட்டி வச்சர் ராங்க இல்லைங்ளா
ஆமாங்க தோழி எங்க வந்து காலியா எடோ இருந்த இருந்தாலே குப்ப கொட்றாங்க. ஆ ஆ காலியா இருந்தாலும் அங்க குப் ப்ப கொட்டுறாங்க நம்மள சுத்தி அவுங்க வீட்ட மட்டுந்தா சுத்தா சுத்தி வச்சிருக்காங்க நீ சுத்த பத்தமா வச்சிருக்காங்க மத்த எடத்த சுத்தம் பத்தமா வச்சிக்க மாட்றாங்க.
ஆமா அததா வந்து இந்த எந் த ன் ஒரு எடோ இந்த எடத்துல காலியா இருக்கு அதாவ்து ஒருத்தர் பண்ணக்கூடிய அந்த தப்பதா மற்றவர்களும் அத வந்து பின் தொடர்றாங்க இப்போ நா அந்த எடத்துல யாரும் நீங்க குப்ப போட்டா டாம ஏ அப்டியே வச்சிருந்தாங்க அப்டின்னா மற்றவங்களு குப்ப கொட்டமாட்றாங்க இன்னைக் கு நா போய் இந்த எடத்துல குப்ப கொட்டுற அப்படின்னா ஓ இந்த எடத்துல குப்ப கெடக்குல்ல
ஆமாங் தோழி
குப்பய கொட்றோ குப்ப காரியே வீட்டு வீடு தேடி குப்ப எடுக்க வந்தாலு ஆனா குப்பய எங்க கொட்டுவோ நம்ம அவுங்க கொட்டிட்டாங்கா அந்த எட த்துல அந்த எணணோ நமக்கு வர்றதுக்கு ஆ என்னன்னா நம்ம ஒரு அலட்சியம் ஆ இப்ப குப்பக்காரர் வரணு அந்த டயத்துக்கு நம்ம எந்துச்சி போய் நின்னு குப்பைய குடுக்கணு ஒரு சோம்பேறி தனம் அலட்சியம் அப்டின்னு கூட சொல்லலா ஆ அப் மொத வந்து நம்மளே வந்து ஃபர்ஸ்ட் மொதல்ல நம்ம சரிசெஞ்சிக்கிட்டோ அப்டி னாக்கா நம்மள பாத்து மத்தவங்களு சரி செய்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. இல்லைங்களா ஏன்னா து வதாவ்து ப்ப மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்டின்னு கூட இருக்கு
ஆமாத் தோழி
காய்கறிகள் அ இருக்கட்டு அல்லது வந்து இப காய்கறிகள் அப்படின்லா இருக்குனாக்க அதெல்லா ஒரு ஒரு பக்கெட்ல எடுத்து போட்டு வச்சுட்டு இப்ப சாதொ வடிக்கிறோல்லை யா அந்த தண்ணியோட சேத்து நா அப்படிதா பண்ணுவே இப்ப சாத வடிக்கிற கஞ்சி எல்லா ஒரு பக்கெட்ல எடுத்து கொட்டிடுவே அ காய்கறி இருக்கு அப்படின்னாக் ட அதெலா எடுத்து ஒரூ பக்கெட்ல போட்ருவே அந்த பக்கெட்டையே எங்க வீட்டு வாசல் பக்கொ பாத்திங்கனாக்கா மாடு ஆடு எல்லா நெறைய வரு சோ நா அத கொண்டி பொயி அவ்ங்ளுக்கு வச்சிருவே ஆடு மாடு வராங்களே அவ் அவுங்ளுக் கொண்டிய் வச்சிருவே அ அப்பொ அவுங்களுக் க்கு நம்ம வச்ச மாதியு ஆயிடுச்சி ஆஹ் நம்ம வந்து குப்பைய வந்து இதெதுக்க கொட்டாதான ஒரு இதுக்கு ஆயிடுச்சி இல்லிங்ளா ஏனா அதே மாதிரி வந்துட்டு அஹ் மக்காத குப்பை அப்டின் பாத்திங்கனா நம்ம வந்து அதிகமானது நாங்க வந்து கேரிப்பைலா அதிகோ யூஸ் பண்ண மாட்டோ எங்காச்சும் இப்ரிதா போறோ அப்டின்னாக்கா ம அதிக ஃபொ முடிஞ்ச அளவ்க்கு நாங்க வந்து ஒரு பையோடு நாங்க வெளிலெ கெளம்புவோ
செரிங்க தோழி
கையில வந்து வவ் எப்டியா இருந்தாலு எங்க வண்டில பாத்திங்கனா ஒரு வேஸ் ஆஹ் பையி ஒண்ணுங்குங்க்கா எப்போதுமே எங்ளோடை வண்டியில இருக்கூ ஏனா நம்ம ஒரு எடத்துக்கு போறோ அப்டிங்கும் போது நிச்சயமா ஏதோ ஒண்ணு வாங்குறதூ நமக்கு தோணூ வெளில பொயிட்டா நம்ம வெளில நம்ம பொயிட்டோ அப்டின்னாவே ஏதாவது பாத்தா நம்ம கண்டிப்பா வாங்க தோணு வாங்காம நம்ம வீட்டுக்கு வரவே மாட்டோ சோ அதனால எப்பொழுமே எங்ளோடைய வண்டிய்லயு சரி என்னோட் பையெ ஒரு நா ஒரு கைப்பேக் ஒண்ணு வச்சிருப்பே அதுலயுமே கை எதுலயே ஒண்ணு இதுன்னா இல்லனா அதுல அந்த மாரி நா மாத்தி எடுத்துட்டு வர அளவுக்கு நா எப்போதுமே பை வச்சுப்பே அப்பந்த எடத்துலைக்யா அதாது அந்த நெகிழிப்பை அப்டின்னு சொல்லக்கூடிய அந்த கேரிப்பை இருக்குலையா அத வந்து ந நிச்யமா அந்த எடத்துல நம்ம தடை பண்றோ இப்ப நா மட்டு அந்த அத பண்ணென்னா நல்லா இருக்கு அப்டின் நெனைக்க கூடாது என்னா அந்த யோ போ நீங்களூ அதே மாதிரி இப்ப ஒரு வெளியெடங்களுக்கு போரிங் ஆமா ஒரு கம்புப்பை எடுத்து வண்டில சைலந்தே க கைப்படி இருக்குலைக வண்டியோட சைடுல அந்த சைடுல மாட் ட்டி விட்டுட்டாவே சரியா பொயிட்டு ஆந்த கம்பு பையி அது பாட்டுக்க ஒரு பக்கொ மாட்டியிருக்கூ ஆஹ் சோ நீங்க இந்த மொறைய நீங்க வந்து இனிமேலு நீங்க வந்து பயன்படுத்துங்க ஏனா நம்ப நம்மதா வந்து இந்த நெகிழிப்பை அப்டின்றது நம்மதா தடஸ் செய்யணூ அது ஒவ்வொர்த்தரு மூலியமா ஒருத்தரு நம்ம சொல்லும்போல் இப்ப நா ஒங்ளுக்கு சொல்றனா நீங்க இன்னு ரெண்டு பேருக்கு சொல்லுவிங்கில்லையா
ஆமாங் தோழீ
சோ தனைக்கி நெகிழிப்பை அப்டின்றது வந்து இல்லாத ஒரு சூழ்நெலய நம்ம உண்டாக்றதுக்கான வாய்ப் ப்புகள் நெறைய்ய இருக்கு ஆ அத் மாத்ரீ அ இசோப் அந்த மாதிரில்லதெல்லா மக்காத குப்பை ஏனா அது வந்து எத்தன ஆண்டுகள் ஆனாலும் எத்தனை வருடங்கள் ஆனாலும் அதெல்லாம் மக்காத குப்பை அப்டின் சொல்றாங்க அத வந்து கொளுத்தி உட்றது அப்டீ நம்ப ந வந்து இப்ப வாசல வச்சு அதெல்லா கொளுத்தி விட்றோ அந்தத தேவையில்லாத குப்பைகள வச்சி கொளுத்தி விட்றோல்லையா அது கொளுத்தி விடும் பொழுது அது இன்னுமே நமக்கு வந்து மாசு தன்மையதா வந்து ஏற்படுத்துது ஏனா அவ் தோவு அவ்வளவ் ஒரு ஒரு பொகை மூட்டமால்லா வந்து சுவாசிக்கவே கூடாதுன் சொல்றாங்க மரு த்துவர்கள்லா ஆ அத நேத்து நை பையோடையே அந்த நம்ம எரியூட்ன அந்த நெகிழி போடை அந்தந்த பொகை வருது இல்லைங்ளா அதெல்லா நம்ம வந்து சுவாசிக் கவே கூடாது நமக்கு அவ்வளவும் வந்து நம்ம உடலுக்கு அவ்வளோ தீங்கு வர வைக்கக்கூடியதா இரு க்கு அப்டின் சொல்றாங்க மருத்துவர்கள் அ இதெல்லா எப்டி நம்ம வந்தந்த் நம்ம தா தடைக்கி தடை செய்யணு எனா நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணுணோ அப்டின்னாக்கா கண்டிப்பா அந்த ஒரு சூழ்நிலைந்து நம்ம நம்ம ஏனா நம்மக்கப்றொ நம்ம குழந்தைகள் வந்து நல்லாருக்கணூ அதுக்கு வந்த நம்ம காலங்கள் முடிஞ்சு நம்மளுடைய குழந்தைகள் காலம் இருக்கு இல்லையா அவுங்க வந்து நல்லாருக்கனுங்கும்பொழுது கண்டிப்பா வந்து அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைய நம்ம வந்து கொழைந்தைங்களுக்கொசு நம்ம என்ன கத்து குடுக்குறோ அப்டின்றதுதா இருக்கு நம்ம கத் கத்து குடுக்குறதா நம்ம குழந்தைகள் நா வந்துட்டு பைய எடுக்காம போயிட்டு கடையில போயிட்டு நா குடுங்க கேரிப்பை குடுங் க நெகிழிப்பை குடுங்கனு சொல்லி நா வாங்கிட்டுவரேன்னாக்கா அதையே தா என்னோட குழந்தையும் பாத்துட்டு பண்ணுவாங்க அவுங்க காலத்துக்கு அப்புறோ அ முன்னல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒயர் கூட அ கம்பு பையி அ அது இது துணி பைய் அதெல்லா இருந்தது இப்பல்லா அதெல்லா இல்லவே இல் இல்ல நீங்க ஒரு ஒரு வந்து ஒரு கறிக்கடைக்கு போறோ அப்டின்னா கா அந்த கறி அந்த கறிகடையில வந்து நெகிழிப்பை தா போட்டு குடுக்குறாங்க அதுவு ஒரு நெகிழிப்பைக்கு ரெண்டு நெகிழிப்பை போட்டு கு முன்னாடில்லா பாத்தீங்கன்னா எங்க அம்மா வந்து க கம் கூடைய கையில எடுத்துட்டு போவாங்க கூடையில வச்சுதா எடுத்துட்டு வருவாங்க ஆனா அப்போவே நெகிழ் பை பயன்படுத்துவாங்க பயன்படுத்தாமலா இல்ல ஆனா வந்துட்டு அ ஆமா அதாது ம் ம் அந்த அளவுக்கு இல் ரெண்டு மூணு அப்டின்றத இல்லாம ஒரு நெகிழிப்பையோடையே முடிஞ்சிச்சி இப்ப அந்த மாத் அ நெகிழி பை எப்டி நெறைய தா நான் நெனைக்கிறே நீங்க என்ன நெனைக்கிறீங்க இத பத்தி
அதுதா நீங்க சொல்றது கரெக்ட் தா தோழி இப்ப இருக்குற வந்து யாரும் சாப்புட்டு விசிறி தூக்கி போட்னுன்ட்டு தானே எதிர்பாங்க அத ஓரமா போயிட்டு குப்பைல போட்னோன்றது யாருக் க்கு தெரிய மாட்டுதே இப்ப இருக்குற க பசங்களுக்கும் செரி பெரியவங்களுக்கும் செரி எல்லா வந்து நீங்க சொன்னா போல செஞ்சாங்னா சுத்த போதுவா வந்து எல்லா சு எல்லா கரெக்ட் கரெக்டா இருக்கு ஆனா அவுங்க மக்கள் வந்து யாரோ அப்டி வந்து செய்ய போறது இல்ல நீ இன்னா சொல்றது நா என்னா செய்யறதுன்றது தா இருக்குது எங்க தெருவுலேயே அப்டிதா இருக் கு தலிக்
அ இப்போ நம்மோ முண்ணாடியெல்லா பாத்தீங்கன்னா சாப்பாடெல்லா நம்ப ஹோட்டல்ல போய் வாங்குறோ இந்த உணவகங்கள்ல வாங்குறோ அப்டிங்கும் பொழுது அப்ப பாத்தீங்கனா எதுல கட்டி குடுப்பாங்க அப்டினீங்க நீங்க நீங்க உங்க தெரிஞ்சாலு நீங்க எதுல பாத்திருக்கீங்க கட்டி குடுத்து எதுல பாத்திருக்கீங்க
வாழ எலையில மடிச்சி கட்டி குடுத்
ஆ வாழஇலையில மடிச்சி கட்டி குடுப்பாங்க அ ஒரு சில சின்ன கடைகள்ல பாத்தீங்க அந்த இத அந் தள்ளுவண்டி கட அப்டின்னா இருக்கு பாத்தீங்களா அதுல எல்லாம் போய் வாங்கனீங்க அப்டின்னா தாமர பூ எல இருக்கு இல்லையா தாமரை இலை அதுல சாப்பாடு கட் டி கொடுப்பாங்க எனக்கு தெரிஞ்சப்பல்லா நா ல வந்து தாமரை பூ எலையில சாப்டிருக்கே அ ஆனா வந்து இப்ப உள்ள காலகட்டத்துக்கு பாத்தீங்கன்ன அப்டின்னா ஆ அந்த தாமரைப்பூ இலை அப்டிங்கறதே வந்துட்டு இப்ப இல்ல இ ஆமா இப்ப எல்லா என்ன பண்ணிட்டாங்க அப்டின்னா அதுக்குன்னு தனியா வேற ஒரு அதுக்குன்னு தனியா ஒரு அ அதாவது இந்த பிளாஸ்டிக் ப பையா அதுலயே சாப்பாடு கட்டி தராங்க ஒரு சில கடைகள்ல பாத்தீங்கன்னா அந்த ம் அது என்னோ அது எதுக்கு சாப்பாடு கட் ற்றதுக்குன்னு உள்ள பிளாஸ்டிக் தா தாள் அது அப்டின்னு சொல்றாங்க பிளாஸ்டிக் வாழை இலை அது பாத்திருக்கீங்களா ஆ திருமணங்கள் ஆவது சிறைய திரும போ நம்பல்
அங்க வந்து
நிறைய வந்து திருமண இடங்கள்ல வந்து பிளாஸ்டிக் வாழையிலை வந்துருச்சி ஆ முன்னடிலாம் பாத் பாத்தீங்கனாக்கா அந்த ப்ளாஸ்டிக் வாழ எலைக்கெல்லா ஒரு வேலையுமே அங்க கெடையாது அ நம்ம வந் து வாழ எல உண்மையான வாழ எல சாப்பாடு போட்டுதா நம்ம வந்து பரிமாறி சாப்ட்ரு இப்போ கிற இவ்ளோ திருமண நிகழ்வுகளுக்கு போய் பாருங்க இதுக்குன்னு ஒரு வ வாழ இலை அப்டின் சொல்றாங்கா என்ன வாழ இலைன்னு பாத்தாக்கா அது ஒரு ப்ளாஸ்டிக் வாழ எலையாருக்கு அதுலெல்லா சாப்ட்டா எப்படி அது ஒரு ரெண்டாவுது அந்த குப்பை ம மக்கவு மக்காதே அதுல சாப்பிடுறதுனால வரவுங்களுக்கு கெடுதலுந்தா வருது அ அந்த ஒரு சூழ்நிலை எல்லாமே மாற்னது அப்டின்னா க்கா நிச்சியமா இந்த குப்பைகள் இல்லா த ஒரு சூழ்நெல வந்து நம்ம கண்டிப்பா உருவாக்க முடியு ஏ இல்லிங்ளா ஏனா வ எல்லாரு தொகையை பாக்குறாங்க அதுதா இப்போ போ வாழ எலய எடுத்துக்கிட்டீங்க அப்டீனா ஒரு வாழ இலை ஐந்து ரூபாய் அல்லது ஏழு ரூபாய் வரைக்கு வ் விற்பனை செய்யிறாங்க இதுவே இந்த அ அ அதாவ்து இந்த வாழை இலை அ ப்ளாஸ்டிக் வாழையிலை அப்டின் பாத்துக்கிட்டீங்க அப்டீன்னாக்கா அ அது குறைந்த அளவுலே கெடைக்குது ஒரு ஒரு ஒரு ஒரு கட்டே வந்து மு மிக குறைந்த அளவே கெடைக்குது மீண்டும் அடுத்த அழைப்பை இது பத்தி நம்ம பேஸ்லா தோழி நன்றி தோழி
நன்றி தோழி